சொல்லுங்கக்கா
கேக்குதா
கேக்குதுக்கா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கன்க்கா
உம் சப்டாச்சாக்கா
ஆ சாப்டாச்சிக்கா சாப்ப்டாச்சிக்கா நிய சாப்டிங் இல்லக்கா சாப்புல்லக்கா சாரிக்கா நீங்க சாப்ட்டீகளாக்கா
என்ன நெனப்புல பேசுறீங்கக்கா
அதா தெரில கா நீங்க சொ நீங்க சாப்ட்டீங்களா கா
இனிமேதான் க்கா ஐயையோ சாப்ட்டன்கா
ச்சி எவீ என்ன நெனப்புல பேசுறீங்கக்கா
எதா ஒரு நெனப்புல பேசிட்டேன்க்கா
சேரிக்கா சரிக்கா
சமையழு
காலேல தெரிலக்கா இட்லி நினைக்கேன்க்கா
இட்லியா என்ன திடீர்னு இட்லி
ஆமாக்கா இட்லி வச்சாவ நீங்க என்னக்கா சாப்ட்டீங்க
தோச சட்னி சாம்பாருக்கா
! ! ! ! ! ! ! ! ! ! கிக்ரெட்
யாருக்கா நீங்களாக்கா
ஆமான்க்கா
ம் அப்டி மகாராணி மாரி இருக்கீங்க எனக்கா
அப்டிலா இல்லக்கா உடனே நீங்க கண்ணு வைக்காதீங்க மகாராணி மாதிரிலா நா ஒண்ணு இல்ல
மகராணி மாரி இருக்கப்போய் தனக்கா அங்கு கால்ல மேல கால் போட்டு இருந்து பேசுறீங்க
நீ நீ நீ வந்து பாத்தியாக்கா
பக்கத்துல கேக்க போய் தானக்கா கேக்குறே
ஆ உனக்யா கொயல்லா சேரிக்கா என்ன பண்ற ஆ என்னக்கா பண்ற
இந்தா கடைல இருக்கங் க்கா வேல புடிஞ்சி து காலைல புள்ளைங்க இன்னைக்கு ஆஃப்டே ஸ்கூல் கெளம்பிட்டாங்க
அப்புடியா இன்னைக்கு ஸ்கூலா
ஆமா சாப்ட்டாங்க காலைலே தோஸ் சுட்டு குடுத்தாச்சு
ம்
மதியத்துக்கு என்ன செய்யன்ட்டு ரெண்டு ஒலக் அரிசி ஊர வச்சுட்டு வந்துருக்கே க்கா காய்கறி சாதோ போர்றதுக்கு
சேரி சேரி
ஒங்க வீட்ல என்ன கொழம்பு
எங்க வீட்ல தெர்லயேக்கா இனிமே தா தெரியு
அப்டிய மீன் வாங்கலயாக்கா
மீனு இருக்கு நெனைக்கே என்ன குழம்பு புளி குழம்புக்கா எங்க வீட்ல
என்ன திடீர்னு புளி குழம்பு க்கா
ஆமாக்கா எங்க வீட்ல இப்போ ரூல்ஸே மாறிருச்சு பாத்துக்கோங்க ஒழுங்கா வீட்ல யாருமே சாப்பட மாட்டிக்கோ
ஆ
ஆமா
உங்கப்பா சரியில்ல நெலைக்கே
ஆமாங்கா
ம் ம் சேரி அப்றோங் க்கா
என்னக்கா சொல்லுக்க
ம் அது என்னது நேத்து உங்க அப்பா எப்பக்கா வந்தாங்க பேயிட்டு
நைட் நைட்டு வந்தாங்கக்கா
சேரி இன்னைக்கு யாவாரத்துக்கு கெளம்பிருக்காங்ளாக்கா
இல்லக்கா இன்னைக்குதா துஷ்டி எடுக்காங்க போல
நேத்து எடுக்கலையா அப்போ
இல்லக்கா அவங்க ம் பொண்ணு அவங்க பொண்ணு பைய்யனு ஃபாரின்ல இருக்காங்க
அப்டியா வந்துட்டாங்ளா சேரி சேரிப்பா அப்றோ இன்னைக் காலைலயு அங்க போயிட்டாங்களா
ஆ ஆமாக்கா
சேரி அண்ணா அண்ணிலா
அண்ண அண்ணிலா வேலைக் போயிட்டாங்கக்கா
அண்ணி வேலைக்கு போயிருக்காங்களாக்கா
அண்ணி வீட்ல இருக்காகக்கா
சேரிக்கா உங்களுக்கு ஒரு ரெண்டாவது அக்கா இருக்கா பேசுனீங்கல அவங்கட்ட பேசிருக்கீங்ளாக்கா
ஆ ஹ பேசே மாட்டங்கா
ஏன்
அவ அவ்வளவா எல்லார் கூடயு பேச மாட்டா பே நம் பேஸ்னாதா பேஸ்வா
அப்டிங்ளா அப்போ உங்க மூத்தக்கா
உம் மூத்தக்கா பேஸ்வக்கா அவ வாய் தொறந்தானா ஒரு நேரம் மூடாது
அப்டிங்களா
ம்
ம் ஒங்க வாயி எப்பிடிக்கா
ஏ வாய் யாராது பேசுனா பேசுவங்கா அவ்ளதா
ம் செரி உங்க ஆச்சு இங்க இருக்காங்களா ஊரு போயிட்டாங்ளா
ஊரு போயிட்டாங்கக்கா நேத்தே போயிட்டாங்க
தலையில ரொம்ப நாளா பேன் இல்லக்கா இன்னைக்கி காலையில பசங்களுக்கு தல இழுத்துக்கிட்டு இருக்கே சின்ன பையனுக்கு தல இழுக்குற ஓரமா அந்த உச்சில இப்டி தல இழுக்கும் போது பேனு
ம் கொசு மருந்து அடிச்சு உடுங்க அக்கா கொசு அய்யோ சாரி
கொசு மருந்து அடிக்கிற அளவுக்காக்கா எ பிள்ளைங்க இருக்குது
யாருப் யார் தலைலக்கா பேணு ஓ தலைலியா
அப்படிதா நெனைக்கே உன்னேன்ச் சேரின்ட்டு ரெண்டாவது மூத்தவ தலைல அதுக்கப்புற இழுக்கறே அவந்தலையில ஒரு ரெண்டு மூணு பேனு வருது சேரின்னு ரெண்டுவத் அனுச்சு வுட்டுட்டு தலைக்கு என்ன வச்சுட்டு நா ஏந்தலையில இருக்க பேனு நெறய கெடக்கு ஏந்தலையில இரு பேன் எம்பிள்ளைங்க தலைக்கி ஏறிருக்கு கொஞ் கொஞ் ஞ்சநாளா எ தலையில பேனே இல்லாம இருந்துச்சு இப்ப மறுபடி வந்துருக்கு போல
ஃபஸ்ட் யார் தலையில கெடந்துச்சுனு பாத்தீங்க
சின்னவந்தலையில எ மூத்தவந்தலையில கூட இருக்கு சின்ன வந்தலையில ஒரு நாளு இருக்காது
ஆ
தனி என்னடா சின்னவந்தலைல ஒண்ணு இருக்கு அப்டின் சொல்லிட்டு ரெண்டாவது உள்ளவனுக்கு இழுப்பு மூத்தவனுக்கு இழுப்புன் மூத்தவனுக்கு இழுக்குறே ரெண்டு வத்தையு அனுச்சுட்டுட்டு ஏந்தலையில இழுக்கிற ஏந்தலையில நெறைய இருக்கு
அப்போ உங்க ஹஸ்பண்ட் தலையிலையு இருக்கும்ல
அது ஏறாதுக்கா அது எங்க எங்க வீட்ல எங்க அப்பாக்கு தலையில பேனே ஏறாது முன்னாலா கல்யாணத்துக்கு இப்பதா பேன் இல்லாம இருக்கு கல்யாணத்துக்கு முன்னகூடி பேன் நெறைய இருக்கு என்னதா இதா இருந்தாலு எங்க அப்பா தலையில பேனே ஏறாது அதே மாரி எங்க வீட்டுக்காரங்களுக்கு அப்டிதா பேனே ஏறாதுக்கா
நீ என்ன இங்க இருக்கும்போது உங்க அப்பா கூடயாக்கா படுப்ப
எங்க அப்பா கூட படுக்க மாட்டாங்கா இருந்தாலு பேனு வந்து தலைக்கு ஏறாதுக்கா யார் தலையில இருந்து ஏந்தலையில பேனு அவ்ளதா இருக்காது ஏ ரெண்டு தங்கச்சிங்க தலையிலு புழுத்து போய் கெடக்கு
அப்டியாக்கா ஆஹா
அதுவு எ எ மூத்த தங்கச்சிக் இல்ல ரொம்ப புழுத்து போய் கெடக்கு ஈரும் பேனுமா
ஈருமா இருக்கு என்னக்கா
ஆமா அதுக்கப்புற அதுக்கு அடுத்து உள்ள தங்கச்சிக்கு பொடுகு பேனுமா புழுத்து போய் கெடக்கு
ஆமாக்கா ஆமா ஆமா
ஏ தலைல அந்த அளவுக்கு இருக்காது இன்னமு அப்படிதா இருக்கு போல நா போனன்னா பாப்பே ஆமா சி முடியே இருக்காதுகா தலையில
ஓத்தையு வந்து ஆ காலு வர முடியிருக்காக்கா
ஆ அக்கா கால் வரைக்கு இருக்கு எனக்கு முடி எங்க வீட்ல எனக் எனக்குதா முடி அதிகொ
ம்
ம் அவுங்க அடுத்து உள்ளவளுக்கு இருக்காது அதுக்கடுத்து உள்ளவளுக்கு இருக்காது
ம்ஹூ எப்டி பாப் கட்டிங் பண்ணிருப்பாங்ளோ பாப் கட்டிங்
கட்டிங் மாறிதா இருக்கு முடி
ஆடடடடா ஆஹா
ம் எனக்கு அடுத்து உள்ளவளுக்கெல்லா கல்யாணத் கல்யாணத்துக்கு முன்ன கூட்டி கூட ஓரளவு முடியிருந்துச்சு இப்ப சுத்தமா முடி இல்லே
ம்
ம் ரெண்டு பிள்ளைக அம்மா மாரி இருக்க மாட்டா எ தங்கச்சி அதுக்கு அடுத்து ள்ளவ வந்து நாலு படிக்கிறவ மாரிதா இருப்பா
ம்
ம்
ம்
சொல்லுகா இன்னைக்கி என்ன சமையல்
அதா சொன்னாலாக்கா காய்கறி சாதோ என்ன நெனப்புலக்கா இருக்கீங்க
சேரி சேரிக்கா
ம் உங்க அம்மா ஏதோ ஃபோன் பேசிட்டு இருக்காங்க கவனோ அங்க போகுது அதானக்கா
இல்லக்கா நா இந்த
ம்
சொல்லுக்கா சாப்ட்டியா
எத்தன தடவ தான்கா கேப்பீங்க
சேரி இன்னைக்கி காத்து அடிக்காக்கா உங்க ஊர்ல
காத்து இன்னைக்கி கொஞ்சோ பரவாயில்லக்கா காலையில இருந்தே நேத்தெல்லா சுத்தமா இல்ல
ம் ம்
இன்னைக்கி கொஞ்சோ காத்தடிக்குது ம் அப்றோ
அப்றோ சொல்லுக்கா
ம் உங்க வீட்ல இன்னைக்கி புளிக்கொழம்பா
ஆமாக்கா
இன்னு கொஞ்ச நாள மாதா கோயில் திருவிழான்னு வர போது எனக்கா
ஆமா
ஆ என்ன பண்ணப் போறீங்க
என்ன பண்ணே பாப்போ
ஏதாது பிளான் பண்ணலாமல்லக்கா
பிளான் பண்ணுவோமாகா
ஆமாக்கா பிளான் பண்ணுங்களே என்ன பண்ணனும்னு உங்க அன்னிக்கு ஞாயிட்டு கிழமதானே வளைகாப்புனீங்க ஹலோ இப்ப சனிக்கிழம ஃப்ரீயா இருப்போம்மில்லக்கா போவோமாக்கா
ஆ போவோங்கா
உங்க கிட்டதா ஒரு ரெண்டாயிரத்து ஐநாறுவா இருக்கில்லக்கா அக்கவுண்ட்ல
அதுக்கு சொல்லுக்கா அதுக்கு க்கா
ஒரு ட்ரீட்டு வச்சுருங்கக்கா
சேரி வச்சிருவோ உனக்கு அது கண்ணு ஊறுத்திக்கிட்டே இருக்காக்கா
ஆமா
ஆ ஹா சேர் செர்
சேரிக்கா சே இல்லக்கா உங்க அண்ணன்ட்ட சொல்லுங்க ஒங்கண்ணட்ட என்னா ஆ
ம் சொல்லு சொல்லு
ஆ ஏன்னா மே மே இது மாதாக்கோயில் திருவிழா வேற வருதுலென்னா கொஞ்சோ கூட்டு போனா எல்லாரத்தையு அப்புடின்னு சொல்லி சொல்லுங்க அக்கா
இன்னைக்கு ஃபுல் லீவ்வா தானக்கா இருக்கு கொஞ்சோ சீக்கிரமா ஒரு நாலு மணி அஞ்சு மணி போனா கூட சீக்கிரமா வீட்டுக் வந்தது அப்போ வளகாப் புங்குறது வந்து வந் அவ்ளோ வேலைகள் இருக்காது இல்ல அக்கா அடுத்த நாளு அதனால கொஞ்சோ பாருங்க அக்கா செரியா
சேரிக்கா ஆ சேரிக்கா
ப்ளான் பண்ணுங்க என்ன அக்கா ஒங்க அண்ணிட்ட கேளுங்க
உம் சேரிக்கா
நீங்க கூப்ட்டா நாங்க கண்டிப்பா வருவோக்கா
அப்டியா க்கா எங்க பாய்லான்ட்டு தா எங்க நீ பாய்லான்ட்டு தா இருப்பியோ க்கா
ஆமா அக்கா சேரிக்கா இனிமே நா இத பத்தி நா உங்ககிட்ட கேக்கவே மாட்டேக்கா
ஏ லூசக்கா போவோக்கா போவோ கண்டி
இல்ல க்கா நா என்னம்மா இத பத்தி நா இனிமே உங்ககிட்ட கேக்கவே மாட்டே க்கா
ஏக்கா இருக்கா ரொம்ப ஒட்னே ஓவரா பேசிடுவா போவோக்கா
உம்
ஞாச்சுக்கெழம என்னது ஞாச்சுக்கெழம இது பண்றாங்களா
அம் மா
அம்ம சனிக்கெழம
உம்
வர வெள்ளிக்கெழம போலம் திங்ஸ் வாங்கணு சேல எடுக்கணும்லக்கா அப்ப ஒன்னா போய்ட்டு வருவோ ஆ சேரிக்கா சேரிக்கா தய்ங்க் யூ